ஹலோ
அ கேக்குங்களா
ஹலோ
கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க ப்ரோ உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங்க
உம் என்ன ப்ரோ பண்றீங்க
ஆஹ் சும்மாதங்க
ரூம்ல இருக்கீங்களா
ஆஹ் ஆஹ் சாப்டாட்டுச்சி நீங்க சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்டாச்சு ஒர்க்கு எதுவும் போலீங்களா
ஒர்க்க இல்லங்க இது கிளாஸ் போயிட்டு இருக்கேன்
கிளாஸ் போயிட்டு இருக்கீங்களா சரி சரி கிளாஸ் எப்படி போகுது
கிளாஸ்ளாதான் போதுங்க நீங்க என்ன பண்றீங்க
நான் ஜாப்ல இருக்கன்டா தம்பி இது இது எப்படி சொல்றது ஜாபுக்கு போயிட்டு இப்பதான் முடிச்சுட்டு வந்தேன்
உம்
முடிச்சிட்டு வந்துதான் ஃப்ரீயா உட்காந்துகிட்டு இருக்கா இதுக்கப்புறம் தான் போய்விட்டு கூட்டிட்டு வருவா வருமா ஸ்கூல்லல இருந்து
அதுக்குள்ள ஜாப் முடிஞ்சிருச்சா
இல்ல இன்னைக்கு கொஞ்சம் எம்டி அவங்களும் அவங்க ஓய்பூம் வெளியில போறாங்க
ஆஹ்
அதனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பிட்டாங்க
சரி சரிங்க
இல்லைன்னா வந்து செவன் ஓ கிளாக் தான் க்ளோஸ் ஆகும் ஒர்க்கிங் அவர்ஸ்
உம் உம் நீங்க எந்த ஊர்
புரியல
நீங்க எந்த ஊரு
நான் எந்த ஊருன்ன கேக்கி குறிங்களா நான் பாத்தீங்கன்னா சென்னை
சென்னை ஓகே ஓகே இந்த சென்னனை நாம் சரி சரிக்கா
என்னப் காலை என்னா சாப்பிட்ட மத்தியம் என்ன சாப்பிட்டீங்க
பூரி மதியம் இது குஸ்கா சாப்டேன்
உம் ஏன் வீட்ல சமைக்கலையா
இல்ல நான் இது இன்ஸூட் கிளாஸ் போயிட்டு இருக்கனால கோயம்புத்தூர்ல இருக்கனால இங்க டெய்லி இங்க சாப்பிட்டு இருக்கு கடையில சாப்ட்டுகரது
அப்படியா ஓ வெளி ஊர்ல போயிட்டு தங்கி படிக்கிறியா
ஆமா
ஏன் ஹாஸ்டல் இல்ல
ஹாஸ்டல் இப்ப சென்ன அங்கிருந்து எப்டி சொல்றது சென்னை வந்துருந்த அங்க இன்ஸ்ட்யூட் பாக்குறப்ப அங்க பீஸ் அதிகமா இப்ப சொல்லியிருந்தாங்க அப்பறமே வந்துட்டு அவங்க ஜாயினிங் டேட் இப்போ அப்போன்னு ரொம்ப தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்பறம் இங்க கோயம்த்தூர்ல கேட்கறப்ப அவங்க இங்க சீக்கிரமா சொல்லணும் செறப்ப நான் இங்க வந்துட்டேன் இங்க வந்தப்பறம் சாப்பாடோட பார்த்தா இன்ஸ்டூட் பக்கமா எங்கேயும் இல்ல சேர் அதுனால ஒரு மேன்சன் மாரி எடுத்துட்டு இப்போ இங்கதான் கடையில்ல தான் சாப்ட்டுட்டு இருப்பேன்
உம் உம் உம்
உம் சென்னையில நீங்க எந்த ஏரியா
சென்னையில வடப்பழனி
வடபழனி ஓ சிட்டி சென்டர்லயே இருக்கீங்க
உம் வாடகை தான்டா தம்பி சென்னையில எல்லாம்
ஆஹ் இல்ல நான் சென்னையில தான்க்கா ஓர்க் எல்லாம் பண்ணிட்டு ட்ருந்தேன் இங்க நா இங்க உள்ளலாம் வரல இப்ப இங்க வச்சுங்க இங்க சிரி பெரும்புதூரு திருவள்ளூரு ஸ்ரீபெரும்புதூரு அங்கதா அங்க ஒரு இங்கிபேட்ரு கம்பெனி இருந்துது அங்க ஒரு மாசம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தே அப்றம வந்துட்டு ஹூண்டா இப்ப எரிஞ்சது இல்ல
ஆமா
பத்து நாள் வேல செஞ்சே
உம்
அப்றோ அப்டியே சும்மா கொஞ்ச நாள் வேல செஞ்ட்டு அப்புறமாத அது எனக்கு அங்கல்லா இ எரிஞ்சதே பரவால்ல அந்த கம்பெண்லா ஒ சம்பளமே தர மாட்
சம்பளமே தர மாட்டுக்கிறானுங்க எரிஞ்சுனா
இன்னும் அந்த கம்பன்ல சம்பலோ
ஆஹ் அதுவே குடுக்க றானுங்ளா
குடுப்பானுங்க அந்த சம்பள வந்றோ அதுக்கப்புரமே ஓட்டினு சொல்லி இப்ப நீங்க காலையில ஷிஃட்டு பாக்றீங்கனா நைட் ஷிப்டும் பாக்க வைப்பானுங்க வேணும்னே ஆள் இல்லாமா அந்த நைட் பஸ்ட்ஷிஃட்டு பாக்குறங்க ப அதுக்கெலா சம்பள அந்த காசு போட மாட்டானுங்க பத்து ஓட்டி பாத்தீங்கனா பத் பத்தாயிரூபாச்சா ஆன பத்தாயிரூபா வராது ஒதுல ரெண்டாயிர சாப்ரூவானுங்க நாலாயிர சாப்டு ஆராயிர அக்கௌண்டுல போடுவானுங்க அப்படி பண்ணிகிவானுங்க
உம் உம் ரொம்ப போர் செரி அதிக பலுக்கு
ஆஹ் அதுல உள்ளே கம்பெனி சைடு குடுத்துறாங்க கம்பெனி கீல உள்ள சம்பள நமுக்கு வாங்கி போற்றாங்கள்ள
உம்
கீல ஆ உனங்க வேள தன பண்ணி உட்டுறானுங்க
இந்த காண்ரேட் மூலியமா போற மாரி சொல்றியா அந்த மாரி சொல்றியா
ஃபுல்லா காண்ட் மட்டோதா எடுப்பாங்க ட்ரைனிங் கூட அ அதுக்கு கூட யாராவது ரெஃபரன்ஸ் வச்சுதா அப்டி போவாங்க பொண்ணுங்களுக்குனா இந்த இது அப்டியே கம்பெனி ட்ரெயினையே எடுத்துக்கறாங்க
பொண்ணுங்களுக்கு வேணா முன்னுரிமை
பெண்
புரியதரா தம் உன்னோட வருத்த என புரீயுது
மக்கா
அதல்லான் ஒண்ணும் இல்ல சில கம்பெனில தான் லேடிஸ் லாம் முன்னுரிமை என்ற
அஹ கம்முனு இருங்க இன்க்கி பேட்டரு கம்பேனில இப்ப நான் என்ன நான் பயோடெக் முடிச்சிருக்கேன் அஹ என்ன மத்த எல்லா டிகிரி எடுப்பான்னாமா ஆனா நா லைப் சயின்ஸா என்ன எடுக்க மாட்டானாம்மா
நீங்க யான்
அதான் அவனை கேக்குறேன் யானு கேட் டா நீங்கள சின்ஸ் தம்பி அப்படின்னுட்டான் ஒரே வார்த்தை ல்ல ஏன்னா அதுக் காகவே அந்த கம்பெனில எல்லா மத்த டிபார்ட்மெண்ட் யாரு கூடயா ஏய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓர்க்கு பட் சிவில் படிச்சவனுக் கும் இன்குபேட்டர் கம்பெனி அவனுக்கு என்ன இங்க வேலை ஆனா அவனை கூட ஜெயிட்டு இல்
நீங்க சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவனுக்கு சம்பந்தமே கிடையாது
ஆஹ ஆனா அவுங் போண கிராஜுவேட் இன்ஜினியரி ட்ரைனின்னு சொல்லி அந்தலவ அந்த மாதிரி ஒரு ட்ரைனி் எடுத்துக்கிட்டாங்க கேட்டா ஒரு ரீசன் அப்பறம் என்ன ஒரே ஜமெ்லைப் சயின்ஸ்சு அந்த ஒரு மாசம் மட்டும் கான்ண்ட்ராக்ட்ல தான் வேலை செஞ்சேன் அப்புறம் கான்ரட் டா போறவோ ஜீயிட்டு இருக்கவன்னு கூட ஒரு ரெஸ்பெக்டா இருக்க நம்மள ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணானுங்க அவனும் நானும் ஒரே டிகிரி தானே முடி டிச்சிருக்கோம் அவனு இன்ஜினியர் நானும் இன்ஜினியர் என்னடா கோர்ஸ் தாண்டா வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதோடு சரி அப்புறம் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன்
வேல விட்டுட்டு வந்துட்டேன் விக்கல
பிடிக்கலன்னுல்லா ரெஸ்பெக்ட் இல்ல
மரியாதை இல்ல மரியாதையில்ல இடத்துல வேலை செய்ரது வேஸ்ட்
வேஸ்ட்டு
கண்டிப்பா தம்பி எந்த இடத்துலயும் ரொம்ப நம்ம எப்படி சொல்றது நீ எனக்கான மரியாதை கொடுக்குறோ இல்லையோ நம்ம படிச்ச டிகிரி கான மரியாதை நம்மளுக்கு அந்தடத்துல கொடுத்து தே ஆகணும்
திடீர்னு நான் மாறக் கொண்டு போய் விட்டா நல்ல இடத்து வேல செஞ்சன் திடீர்னு ஒவ்வொரு நாள் கொண்டு போய் மேல ஒரு நாள் விடுவானுங்க வேற செக்சன்ல பெட்டி பேக் பண்ற ஓகே ஆனா அங்க இருந்து எல்லா குப்பையும் அள்ளி போட சொல்லுவான் அதுதான் எனக்கு இன்ன காண்டாகும்
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ்
க்கு ஒருத்தவங்களும் இருப்பாங்க ஆனா அதையும் நம்மளே சேர்ந்து செய்யணும் பாங்க
கண்டிப்பா தம்பி அதெல்லாம் நான் அனுபவிச்சிக்கேன் பழசா வேலை செஞ்ச ஒர்க் இடத்துல பாத்தேன்னா ங ஹவுஸ் கீப்பிங் வர போனோன்னு வச்சக்க அந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் எல்லமே நம்மள பண்ணவப்பாங்க பாரு கொடுமன கொடுமையா இருக்கும் போ அத பண்ணிட்டு நம்மளோட ஒர்க் எல்லாமே அப்படியே நின்றுமா ஈவினிங் கெளம்பும் போது ஏன் இந்த ஒர்க்க முடிக்காம வச்சிருக்கீங்க அப்படின்னு வாங்க நம்ம இந்த மாதிரி இந்த ஒரு சேர்த்து செஞ்சே சார்னா எல்லாத்தையும் சேர்ந்து செஞ்சுதானமா ஆகணும் அப்படின்னுவாங்க நம்மளயே நம்ம சம்மதானம் படுத்தத்துற அளவுக்கு பேச
ஆமா ஆமாக்கா நான் சென்னைலான இருந்தென் ஆம் நாங்க நிறைய பேர் நல்லா பலக்கொம் ப்ரெண்ட்ஸ் எலாம் நிறைய பேர் சென்னையில தான் இருக்கு காங்க டீநகர்ல இருக்கங்க பெருங்குடி அப்புறம் திருவள்ளுவர் மகேந்திர ஷ்டீட் உறக்குடம் அப்புறம் இங்க வேலை சரி அப்புறம் அண்ணா வந்து இங்க இருக்கு ஆஹ என்ன அது ஒரே ஒரு அந்த டோல் தாண்டுறனோ ஒரு ஊர் என்னங்க்கா இ ஆஹ் அ இப்போ கிளலாம்பாக்கத்துலேந்து வந்தானே ஒரு டோல் வருந்த் தெரியுமா
எனக்கு புல்ல அவ்ளோ டிடஎல்லாம் தெரியாதுராா தம்பி அந்த அளவுக்கு நாங்க இப்பதான் ரீசண்டா கோய இருக்கனா வந்திருக்கேனா அதனால எனக்கு
சரி சரி அப்ப நேட்டிமவ் நீங்க சென்னை இல்லையா
உஹம்ஹம் நீங்க சாரு ஒர்க்குக்காக கூப்ட்டு வந்திருக்காங்க வந்தே ஒரு த்ரீ மந்த் போர் மந்த் தான் ஆகுதுரா தம்பி
ஆஹ்ஹ் மறுபடியும் நீங்க ரிதேன் போறீங்க மறுபடியும் ங்க நன்றி மறுபடிய சொந்த ஊரப்ப உங்களுக்கு எது
சொந்த ஊர் பாத்தன்னா இங்க விழுப்புரம் பக்கத்துல
ம் சரி சரி
அதனால வந்து எனக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில் தெரியாது எங்க ஊர் சொந்த ஊர் சைடு கேக்குறா எல்லா டீட்டெயில் சொல்ல அங்கேயே அந்த அளவுக்கு சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்மளுக்கு பத்தன்னா வெளியில போற வேல அந்த அளவுக்கு எதுவும் கிடையாதுன்றதோட அந்த அளவுக்கு வெளில நான் போனது இல்ல
ஆஹம்
நம்ம தெருவு பக்க தெருவு பேர் கே கேட்டாங்கன்னா கூட எனக்கு தெரியாதங்க அப்டின்னுதான் சொல்லுவேன் நான்
ஆஹ்
இருந்து வந்து அதனால எனக்கு சென்னைக்கு வந்து வெளிய அது டிராவல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வேற
அப்பா சொல்றீங்க சென்னையில சென்னைதான் இந்த நீ எல்ல இருக்கிற எல்லா இடத்த விட சென்னைதான் வந்துஹ நீஇருக்குற ஏரியாலும் நல்ல ஏரியா
உம்
நானா நல்லா சுத்தி பாக்கறலாம் வாரத்துக்கு ஒரு நாள் அந்த வீக்கெண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா சென்னையும் ஃபுல்லா ரஷ்ஸா தான் இருக்கு சுத்துவாங்க இ கோயமுத்தூர் கூட பாருங்க இங்கல்லாம் அவ்ளோ இருக்காது அப்பதான் இங்கல்லாம் இங்கய ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா சென்னைதான்
எங்கான தம்பி கோயம்பத்தூர்னாலே கோயம்புத்தூர் பக்கத்துல இந்த ஊட்டி கொடைகானல்லாம் பக்கம் பக்கம் தானே வரும் உனக்குெல்லாம் பழநி லாம்
ஆஹ் ஆமாக்கா
ஆஹ் பழனி லாம் உனக்கு பக்கம் பக்கம்
நூறு கிலோமீட்டர் இங்க இருந்து ஆஹ் நான் சொந்த ஊர் நான் சொந்த ஊர் நாமக்கல் நாமக்கலக்கும்ன்னு திருச்சியும் கரெக்டா ரெண்டு ஊர் பாடர்ல இருக்கிறேன்
உம் உம் உம் உம் அப்படியா செரிங்க சரி சரி சரி
நானும் வந்து ஒரு மூணு மாசம்தான் கா ஆகுது
இப்ப மூணு மாசந்த ஆகுது
உம்
ரொம்பவே கஷ்டம் தான் தம்பி ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டு நம்ம அட்டாச்மெண்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா அங்க போயிட்டு நம்மட்டா அட்டாச்சி வச்சிக்கேன் அந்த ஊரை விட்டு வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்
நான் அப்படிலாம் இல்லங்கா எல்லா பக்கமும் அபச சரியாயிருச்சு உஹம்
ஆ வெளியில சாப்பிட்டுட்டே இருக்கேன் உனக்கு ஒத்துக்குதா
என்ன பண்ற சொல்றீங்க அப்புறம் வந்தாச்சுன்னா இப்ப வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது ஒருவேளை வீட்டு சாப்பாடுட்டு சாப்பிட்டு பழகிட்டோம்ன்னா மறுபடியும் எங்க மறுபடியும் மறுபாடி சாப்பிட முடியதுல்ல
உம் உம் உம் ரூம்ல தங்கிருக்கியியா உம் நீ மட்டுமா இல்ல
இ கூட இன்னோருத்தவங்க இருக்காங்க அது நான் இருக்க டூ சார் எங்க ரெண்டு பேரும்
ரெண்டு பேர் பூசாரீங்களா
பேர் ஒரு ரூம்க்கு ரெண்டு பேரும்
ஆஹ் அ பூசாரினாலே கொஞ்சம் கஷ்டம்தானே
பூசாரிலக்கா ஆஹ் டுத் நா இல்ல இக்கா அந்த அளவுக்குல இல்லைக்கா
சரி சரிதா தம்பி உம் அப்ப ஜாப்பு போய்ட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கேன்
ஆஹ்ஹ் ஜாப்லல்ல க்ளாஸ் தான் முடி சிட்டுதான் ஜாப்
கிளாஸ் எல்லாம் முடிச்சுதான் ஜாப்பு
ஆமா பார்ட் டைம்கு தான் பாத்துட்டு இருக் ஒன்னும் ஒர்க்காவல எது சும்மா அது சொன்னாங்க இங்க ஒரு அண்ணா யூஸ் பண்ண தம்பி காசு வருனாங்க வருமா வராதான்னு தெரியி இல்ல கிருனு வருது அவ்ளோ வேகமா முடிச்சிருறீங்ளோ
எனது டாஸ் கம்ப்ளீட்டடு வருதா உனக்கு அந்த நம்பர் இன்னொரு நம்பர் இன்னொரு நம்பர் சொன்னீங்கள அதா ஆமா அது முடிஞ்சிருச்சு அது முடிச்சி க்ளோஸ் பண்ணி பேமெண்டே வாங்கிட்டே
எவ்ளோ வாங்குனிங்க
ஆஹ் நான் பாத்தேன்னே வச்சக்கேன் உம் ந ப்ப அத்தனா அப்படி இப்படின்னு அப்படியே அந்த பேமெண்ட் வந்து ச்சி முடிச்ச அளவுக்கு வந்துருச்சு எனக்கு நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்ளா ஓகே ஓகே ஒண்ணும் பிரச்சன இல்ல ஏதாவது என்கிட்ட தாராளமா பண்ணி பேசிக்கோ சரியா டாஸ்க் க்கு இன்னும் முப்பது டாஸ்க் இருக்குனு நெனைக்கிறேன்
ஆஹ் ஆஹ் அ முஞ்சிச்சது ஆஹ் சேரிக்கா சேரிக்கா